ஹலோ
கேக்குதா ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ம்
ஹலோ
ஆ
கேக்குதா சாப்ட்டீங்களா
சாப்ட்டே சாப் சாப்ட்டுதா வந்தே வீட்டுக்கு
ஆ
இப்போ கிளீயரா கேக்குதா
இப்ப நல்லா கேக்குது
போன வாட்டி ஹெட்செட்ல போட்ருந்தே அதனால சரியா கேக்கல சொல ஆப் பண்ட்டே
சேரி ம் பசங்க லீவ்ல எங்கேயுமே கூட்டு போலியே சொல்லி கேட்குறாங்க
கூட்னு போலாம் கூட்னு போலாம் இப்போ தானே போயிட்டு வந்தோ
அவங்க அத்தை வீட்டுக்கு பொங்கலுக்கு போன மாதிரி போலாமான்னு கேக்றாங்க
போலாம்
அதான் சொன்னே பசங்கிட்ட பொங்கலுக்கு போயிட்டு வந்தே நெறைய செலவாயிச்சிப்பா கொஞ்ச நாள் கழிச்சி போலா இப்போ ஃபீஸ் எல்லாம் கட்னோல்ல அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அம்மா
இன்னும் கம்மியா இதுவே நறைய கம்மி பண்றாங் இன்னு யூனிஃபாம்லா தைக்கணு பூவெல்லா வாங்கணும்ல்ல பேக்கெல்லாம் வாங்கணும்
கரெக்டா ஸ்குலுகுட்டு போங்க அப்படின் சொல்லி கேட்டுருந்தாங்க சரி அப்பா கிட்ட கேட்க சொல்றே நானு சொன்னா
கூட்னு போலாம் கூட்னு போலாம்
ம்
எதுமேயில்ல தங்கோ இப்ப நா அங்க டி நகர்ல பிரியாணி சாப்ட்டே
ஆ
லேட்டு ஆயிருச்சி சரி அங்கே சாப்டுல்லாம் சொல்லி சாப்டோ
ம் அதா இன்னும் வரவேல்லியே அப்டின்னு சொல்லிட்டு பாத்தே நானும்
அங்கே அங்கே ரெண்டு மூணு எடத்துல போயிட்டு அப்புறமா தா வீட்டுக்கு வந்தே
ம்
அதான் லேட் ஆயிட்சி
ம்
நீங்க என்ன பண்றீங்க
நா இங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கே கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்திங்கல்ல செடி அதுல நல்லா நறைய பூ பூக்குது எதிர் வீட்டு அக்கா கூட கேட்டாங்க என்ன போட்றீங்க செடிக்கு இவ்ளோ பூ பூக்குது அப்டீன் சொல்லிட்டு வாழப்பழம் தோலும் எலுமிச்ச பழதோலும் மிக்சியில போட்டு அரைச்சி எல்லா செடிக்கும் ஊத்துனும் நிறைய பூ பூக்குது அதனால அவுங்களு கேட்டாங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாங்னிங்க அப்டினு இல்ல எங்க வீட்டுக்காரு கோயிலுக்கு போயிருந்தாரு அப்போ அத அங்க வாங்கிட்டு வந்தாங்க
ரெண்டு செடி வாங்கி வந்தேனே மல்லி மல்லி செடி ஒன்னு வாங்கினு வந்தே அடுக்கு செம்பருத்தி ஒன்னு வந்தே ரெண்டுமே நல்லா
அடுக்கு செம்பருத்தி தா தெனமும் அவ்ளோ பூ பூக்குது மல்லி வந்து வெயிலுக்கு காஞ்சி போச்சி ம் அதுதா முல்லைக்கொடி வந்து நறைய பொடி வந்துச்சு அதுக்குதா அந்த பந்தல் மாரி அட்ச்சு குடுக்க சொன் குத்தாக்கா இது போட்டு உட்லா அது
தொட்டிலு தொட்டிலு வச்சிருக்குது அதா
ஆமா தொட்டில்லே நெறய கெள வந்துருச்சு அதுல அது அப்டியே பந்தல் போட்டு விட்டோனாக்கா நல்லா பெருசா வளரு நெறய பூ பூக்குது அதுலயுமே
ம் பரவால்லியே நல்லா பாத்துன்னக்கிறீங்களே உரங்கிரோ குடுத்து
ஆமா பாப்பா பெரிய பாப்பா தா ஃபுல்லா நல்லா தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கறா செடிய
இப்போ ஸ்கூல் லீவ இருக்கோ டெய்லி தண்ணி ஊத்துறாங்க ஸ்கூல் லீவு போ
ஆமா முஞ்சுச்சுனாக்கா அவ்ளோதா இப்ப எந்த வேலயு இல்லைன்னவோ ஊத்திட்ருக்கறாங்க
ஆ அத அப்டி டெய்லி ஊத்துனா நல்லாருக்கு
ஆமா அவதா நெறய உதவி பண்ணிட்ருக்கா
ம் டேடிக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கு மம்மிக்கு மட்டு ஹெல்ப் பண்ணிகாறாங்கோ
எல்லாமே சொல்றதெல்லா செய்யுது ஏதோ கேக்குது கொஞ்ச இப்போ லீவுன்றதுனால இல்லனாக்கா அவ்ளதா
போன வாட்டி கிளீன் பண்ணும் போது கூட கிட்ட தண்ணி கல் எல்லா
ம் அதெல்லா நல்லாதா செய்யறா அவங்க தம்பின்னு வரும்போது தா போட்டு பொழந்து எடுத்துறா
ஆமா வடகம் இப்ப என்ன பண்றது சொல்ற பேச்சு கேக்க மாட்டேன்றா மேம் கிட்ட செம அடி வாங்குறா இன்னு
கேட்க மாட்டிங்கிறா அவ சின்ன பையந்தான உட் அப்டின் சொன்னா கூட கேக்க மாட்றா போட்டு பொழந்து எடுத்துறா அப் அப்புறோ அவதா அவனுக்கு சொல்லி புரியவச்சா இல்லப்பா இப்போ ஸ்கூல் பீஸ் எல்லாம் கட்றாங்கல்ல அதனால தான் இப்ப நம்ம அத்த வீட்டுக்கு அப்புறமா போலாம்பா அப்படின் சொல்லுது அதுக்கப்புறோ அவங்க அத் அக்கா சொன்னதோ சரின்டு அவரு தலைய ஆட்டகினாரு நம்ம அப் அப்புறமா போலா அத்த ஊருக்கு அப்டின் சொல்லிட்டு
அதிகமாக இருக்கு அத்த வீட்டுக்கு போனா
ஆமா செம்ம வெயில் இருக்கு இங்யே எவ்ளோ வெயிலு காயுது வெளியவே வர முடில
நூற்றி எட்டு டி செல்சியஸ் டிகிரி காயிது
ம்
ஊர்ல
ம்
நா நாளைக் இப்ப இப்ப போனா தண்ணியே இருக்காது ஆத்துல வெளியே எங்கயு போ முடியாது சுத்தி வறண்ட பூமியாதா இருக்கு இப்ப போனா
ம்
கெணத்லயு தண்ணி இருக்காது ஸ்விம்மிங் பூல் தா இருக்கு அங்கே
இப்போ நம்ம வந்து போனாக்கா தண்ணியே இருக்காதுடா அங்க
ம் அங்கலா டிசம்பர் மாசோ பொங்கல் சீசன் போன தா நல்லா இருக்கு
ம் அதா சொல்லிட்ருந்தே போன வாட்டி பொங்கலுக்கு போனோல்ல அதே மாரி நம்ம போலா அப்படின் சொல்லி அவ சொல்லிட்ருந்தா ம் பொங்கலுக்கு போனப்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு எவ்ளோ தண்ணி போச்சு அந்
ஆமா கிளைமேட்டோ இப்ப நல்லா இருக்கும் போனா
ஆமா அப்ப போனாக்கா வெயிலு அந்த அளவுக்கு தெரியாது நல்லா இருக்கு
ஆமா அதனால நானு சொல்ட்டே பசங்ககிட்ட
ம்ம்
அப்புறமா போலன்டானு சொல்ட்டு
ம் அவன்தா ஏத்துக்க மாட்டேங்குறா கொஞ்சோ சொல்லி புரிய வைங்க அவனுக்கு
நா அவன்ட்ட பேசுறே
ம்
என்னா வீடு கட்னினீயே வேல முடிஞ்சுச்சா இல்யா
அந்த வீடு வேல நடந்துட்டுதாருக்கு
ம் அது கீழ தரலாம் போடனு போட்டு முடிச்ட்டீங்களா
ம் தரலாம் போட்டுடோம்
ம்
இன்னு வந்து கதவெல்லா போட்டாங்க ஜன்னல் எல்லா இன்னும் போட்ல
ம்
அதெல்லா போட்ட பிறகுதா பால் காய்ச்சுவாங்க
ம் ஓகே ஓகே
அந்த மேஸ்திரி தா வந்து கட்டுனாக்கா ரெண்டு ஆள கூட்னு வந்து கூட்னு வந்து கட கட்டிட்டு போயிருக்காரு
நம் கூட வந்து வேல பாத்து நம்ம கூட ஒவ்ஒரு ஆள் இருக்கணு என் வேல சொய்றாங்கனு சொல்லிட்டு பாத்துனு இருக்கணு
ஆமா கூட இருந்தாதா நம்ம ஒழுங்கா செய்றாங்க இல்லன்னா ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறாங்க அவுங்க இஷ் செய்றாங்க இல்லனா பத் நம்மள கேட்கவு மாட்றாங்க இங்க இந்த ஜன்னல் வரணுமா இங்க இந்த ஸ்லாப் வரணுமா அப்டின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுனா அவங்க இஷ்டத்துக்கு கட கட கடன்னு பண்ணிட்றாங்க நம்ம சொல்றத செய்யவே மாட்றாங்க அவுங்க உன்னதா கூப்ட்னு போயி உட்லான்னு சொல்டு இருக்கோ உம் உன்னதா அவருக்கு இன்ரட்டியூஸ் பண்ண போறே கூப்டுனு போய் உன்ன பாத்துதா அவரு பயந்துட்டு ஆமா ஒழுங்கா பண்றார சொல்லிட்டுரு பாக்ளாம்
இந்த மெஸ்த்ரீ கரெக்டா வேல பாப்பா
ம்
ஆனா காசும் அதிகமா கேப்பா
ஆமா நீங்க சொன்ன மாரிதா பண்றாரு வேலலா நல்லதா செய்றாரு பணம் பணம் பணம் பணம் ஒரு சின்ன வேல செய்ணுனா கூட பணோ எதுக்குனாலு பணோந் தா பணம் இல்லன்னா ஒரு வேல செய்ய மாட்டேங்கிறாரு அவரு
ம் வேல என்னவோ நல்லாதா செய்றாரு ஆனா வேல செய்றத விட டபுள் மடங்கு பணம் வாங்கிடுறாறு
அத நம்ம கரெக்டா வாங்கிவோ எவ்ளோ காசு குடுக்றோமோ கரெக்டா முன்னாடியே பேசி இவ்ளோ வேலைக்கி இவ்ளோ காசுனு சொல்லி
ம் அவ்ளோ வேலைக்கு அவ்வளோ காசுந்தாயே பேசி பண்ணது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்தா அவுங்க பையனுக்கு திருமணோ சொல்ட்டு நெறைய காசு வாங்கிட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட்லயே வாங்கிட்டு இப்போ வந்து செய்ற வேலைக்கி காசு குடுங்க காசு குடுங்க அப்டின்னு சொல்றாரு இப்ப எப்டி நம்ளால குடுக்க முடியு அது சொன்னா அவர் கேக்குறதே இல்ல எப்டி குடுக்க முடியு அப்டின்னு சொல்லிட்டு
ஒ டேர்ல வச்சு பேசிக்குவோ
ம் நேர்ல உக்கார வெச்சுதா பேஸ்னு அதுதா எங்க அண்ணே கூட சொல்லிகிட்டுருந்தா பேஸ்னு அப்டின்டு சொல்லிட்டு
நேர்ல உக்கார வேச்சு பேசுனா தா அவருக்கு
ம் ஆமாம்
ஃபர்ஸ்டு என்னவோ நல்லா தா பேசி இது பண்ணாரு அதுக்கப்பறோ அவ அவதா வேல முடிய முடிய முடிய காசு காசு காசு என்னீட்ருக்க ஃபர்ஸ்ட்டு எல்லாமே செஞ்சு தர அப்படின் சொல்லிட்டாரு மொட்ட மாடியில சொரு ஓடு போடுறதுக்கு எல்லாமே அதுக்கட சேர்த் அதுதா காசு பேஸ்னென்து இப்போ என்னடனா அதெல்லா எக்ஸ்ட்ரா அதெல்லா நா இப்ப ஃப்ரீயா பண்ணி தரணுமா இலவசமா அவுங்ளுக்கு ப்போ அப்டின் கேக்குறாரு நீங்க ஒன்னு இலவசல்லா பண்ண தேவல்ல பேசின இதுவுக்கு நீங்க செஞ்சா போது அப்டின் சொல்லிட்டு இங்க நம் வீட்டுக்கு கரெக்ட்டா தான பண்ணாரு
இங்க நா அவுருட்ட கரெக்டா இந்த ஸ்கொயர்ஃபீட்டு இவ்ளோ தா ஒட்னோ சொல்ட்டு முன்னாடி சொல்லிட்ட இந்த வேல மட்டும் தா இதுக் இதுக் இ இத்தன பேரு துட்டு எவ்ளோன் சொல்ட்டு கர்ட்டா பேசிட்டு வேல முஷ்ட்ட பிற காசு குத்த நீங்க முன்னாடி காஸ் குத்துட்டுக்குறீங்க அங்குட்டு
ம்
வேல முடிய முடிய குத்தங்காசு
முன்னாடியே அவருதா காசு வாங்கி கட்டுட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு சரின்ட்டு குடுத்துட்டோ சரி வேற எதுக்காச்சு பரவால்ல கல்யாணம் சொல்லி கேக்குறாரு அப்டின்ட்டும் க்குற்தும் இப்ப என்னடானா இவ்ளோ பேர் வஞ்சு செய்றாங்ளே அவுங்ளுக்கெல்லா கூலி இன்னா வருது அப்டின் ஃபர்ஸ்ட்டு நம்ம அவுருகிட்ட கூலியே பேசல நம்ப மொத்தமா தா பேசி குடுத்தது வீட இப்பனா அத நக எத்தன பேர் வந்து செய்றாங்கோ கூலி இன்னா வருது அப்டின் கேக்குறாரு அப்போ அவுரு சும்மாவே வேல செய்யாதே எவ்ளோ காசு வாங்கிட்டு போனாரு அதுலா இன்னான் தெரியில
ஆமாங் நீங்க எத்தன் பேர் வராங்க அது நீங்க கூலின் பேசிந்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்ளே கூலி குடுத்துருக்கணு மொத்தமா குத்துட்டு அப்டியே ஒரு ஆளு கணக் காஸ் கேப்பாரு
ம்
அது தப்பா இருக்குறது
அதுதா பண்ணிட்ருக்காரு அதா ஒரு நாள்ல கூப்ட்டு உக்கார வச்சு பேசலா நீங்ளும் வாங்க சொல்ற நானு
ஆ போலாம் போலாம்
ம் ம் இன்னாங்க பண்றது செட்லாயிரு இந்த வீடு முச்சு குடுக்கறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிவுத்துருவாரு போல அவுரு
அ
வீடு முடியற்த்துக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாரு போல அவுரு
நல்ல மனுஷ தா அப்பப்ப என்ன அவரு கோளார் குடுப்பாரு
அப்டிதா பண்ற நாப் தெல்லா நல்லாதா இருக்கறாரு அதுக்கப்றம் முடிவு தா சரியில்ல அவுருகிட்ட
ஆ பேசிக்ளே பண்ணிக்லா ஒன்னும் பிரச்சன இல்ல
ம்
நா சமையெல்லா பண்ண வச்சுருவே வீட்ல
ரசம் செஞ்சுட்டு சிக்கன் தொக்க செஞ்சேன் கூப்பிட்ற நா இன்னான் சொல்லிக்கிட்டு கேட்டு அப்றமா
ஆ
அவ கூப்டுட்டு இருக்கா குளிச்சுட்டு இருக்கா போல நா போய் கேட்டுட்டு என்னான் கேட்டுட்டு வரேன் அவன் தம்பி
ஆ சரி பாத்துருங்க